ஹலோ ஆ கேக்குது கேக்குதுங்க சார் கேக்குதுங்க சார் ஆ நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க
மருமகன் பேசுறேன் சாப்பிட்டீங்களா
ஆ சாப்பிட்டந்துச்சுங்க சார் நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டாச்சுங்க என்ன ஸ்பெஷல் என்ன சமையல் நாங்க சாப்பாடுங்க ஏற்கனவே இங்க சாப்பாடு போட்டாங்க ஹாஸ்டல்ல
கம்பெனில எல்லாம் சாப்பாடு எல்லாம் குடுக்குறாங்களா அப்படிப்பட்ட கம்பெனி இருக்குங்களா ஒண்ணும் உஹம் சார் நீங்க பேசுறது கொஞ்சம் கட்டாய கட்டாய் கேக்குது கொஞ்சம் சிக்னல் இருக்கிற இடத்துக்கு வரீங்களா
வேனில இருக்கேன் ஆ புரியலைங்க
நீங்க பேசுறது கட்டாய் கட்டாய் கேக்குது கொஞ்சம் சிக்னல் இருக்கற இடத்துக்கு வரீங்களா
இப்போ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க சார் கேக்குதுங்க சார்
ஆ அதான் அதான் அதான் இல்ல கம்பெனின்னா நா ஒர்க் பண்றது இல்ல நான் ஒர்க் பண்றது போ ஆபிஸ்லங்க எங்க ஃரெண்ட் ஒருத்தர் ஒர்க் பண்ணுவாரு அங்க வந்து அவங்களுக்கு வந்து
ம்
சாப்பாடு குடுக்குறாங்க அது பார்சலா கொடுத்துடுறாங்க
ஓ அவங்க கூட ஷேர் பண்ணி சாப்ப
ந அவங்க கொண்டு வந்தாங்க அதல்லாம் சாப்பிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டு
புரியுது புரியுதுங்க சார் எப்படி போச்சு இன்னைக்கு ஜாப்பு?
இன்னைக்கு போச்சு முடிஞ்சுட்டு வந்தாச்சு ஏதோ போச்சுங்க உங்களுக்கு ஒர்க்கு முடிஞ்சுங்ளா
கொஞ்சொ பிரீஃபா சொல்றீங்ளா
எனக்குங்ளா பிரீஃபாவா
ஆ
பிரீஃபானா காலைல எப்பயும் போலதாங்க நா போஸ்ட் ஆஃபிஸ்ல ஒர்க் பண்ற
ம் ம்
டென்த்து மார்க் வச்சு எடுத்தாங்க டென்த்து மார்க் பேஸ் பண்ணி இந்த பிராஞ்சு போஸ்ட் மார கிராமத்துலேல்லா பரா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் பாத்துருகீங்ளா அந்த ஆர் டி டி டி ல்லா கட்டுவாங்கல அந்த மாரி அந்த மாரி டென் த் மார்க்க வச்சு பிராஞ்ச் போஸ்ட் மாஸ்டரா வேல பாத்துட்ருக்கே கால்ல எனக்கு பத்து மணிக்தா ஆஃபீஸ் காலைல எப்பயுமே
ஓகேங் சார்
ஆ நா பக்கத்துல இங்க ஃப்ரெண்ட்ஸோட தங்கிருக்கே கால்ல கெளம்பி ஒரு எயிட் எயிட் ஃபிஃப்டிக்கு மேல எதாவ் சமையல் பண்ணி சாப்பு மேக்ஸிமம் இல்ல டைம் இருந்தா சாப்டுவோ இல்லன்னா டீ எதாவ் வட கிட சாப்ட்டு அப்டியே போயிட்டுறது போயிட்டு அப்பறோ பத்து மணிக்கு போனேனா பத்து மணிக் குள்ள ஒம்போது ஒம்போதரைக்கு போவங்க போய்ட்டு அங்க ஃபேஸ் லாகின் பண்ற மாருக்கு ஃபோன்லயே ஃபோன்லயே லாகின் பண்ணிட்டு அப்பறோ நம் ம அனைக்கான புக்கு கொண்டு வருவாங்க கஸ்டமர்ஸ் எல்லா வருவாங்க ஒரு பத்து டூ ரெண்டு வரைக்கு நம்ளுக்கு ஆஃபீஸ் ஒ ரெண்டு மணி வரைக்குதா ஆஃபீஸு நானு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆஃபீஸ் தா
ம் சரிங்க சார் சரிங்க சார்
அப்றோ ம எடைல எடைல கஸ்டமர்ஸ்லா வந்தாங்க கொஞ்சொ பேர் வந்தாங்க அந்த ஆர் டி கட்றவங்க வருவாங்க எஸ் பி அப் பாண்டு வித்ட்ரா எடுக்றக்காக வருவாங்க அப்றோ இந்த ஐ பி பி முதியோரு உதவித்தொகையெல்லா ஏறுதுல அது அப் பறோ அந்த பிரக்னன்ட் லேடிஸ்க்கு அமௌண்ட் வரும்ல அதுலா இதுலா இப்போ போஸ்ட் ஆஃபிஸ்ல மாத்திட்டாங்க நெறைய ஸ்காலர்ஷிப்ஸ்லா அதுவு அவுங்க வருவாங்க ஐ பி பி ஆதார் வச்சு எடுக்றதுக்காக அவங்களுக்கு இந்த அமௌண்ட் அந்த மாரி கொஞ்ச டிரான்சாக்ஷன்லா இருந்ச்சுங்க அதெல்லா எடுத்து குடுத்துட்டு
ம்
அப்றோ நம்ம கணக்கு எப்பயு போல அங்க என்னெனன் கணக்க முடிச்சு டேலி பண்ணி இங்கே எங்கள்க் ஒரு பிரவ் நாங்க வந்து பிரான்ச் ஆஃபிஸ் எங்கள்க்கு ஒரு அஞ்சு ஆறு ஆஃபீஸ்கு சேத்து ஒரு சப் ஆஃபீஸ் இருக்கு அதாவ்து தா எங்கள்க்கு அதா அக்கௌண்ட் ஆஃபீஸ் எங்களுக்கு வந்து
ம்
அதுல எ அ மொத்தமா ஃபுல்லா எல்லா கணக்கு முடிச்சுட்டு கட்டி அனுப்புவோ எங்கள்க்கு ஏ பி பி எம் தனியாருக் குறப்பா ரெண்டு பேர் நாங்க வேல பாக்குறோவங்க ஒன்னு நா வந்து ட்ரான்சக்ஷன்லா பாப்பா இன்னொரு சார் ஒருத்தர் இரு ப்பாரு அவர் அசிஸ்டன்ட் பிராஞ்ச் போஸ்ட் மாஸ்டர் அவர்தா இந்த லிட்டர்லா வந்தா டெலிவரி பண்ணுவாங்கல்ல
ஆமா
அது பண்ணுவாரு அதாவ்து நம்ம கிராமங்கள்லலா பாத்தீங்கன்னா இந்த லெட்ரு வர்றது எல்லாமே அந்த ஏரியா ஃபுல்லா அவரு ஒரு மூணு எ கிராம எங்களுக் சேத்து குடுத்ருக்காங்க மூனு வில்லேஜ் குடுத்துறுகாங்க அந்த மூணு வில்லேஜ்க்கு டெலிவரி அவர்தா பாப்பாரு அவரு குடுத்துட்டு வருவா அந்த குழுவத்துல உள்ள டெலிவரி அப்டேட்டெ எங்ளுக்கு ஃபோன்லதா இர்க்கு மொத்தமாவெ ஆஃபிஸ் ஃபோன் குடுத்ருப்பாங்க கவர்மா கவர்மெண்ட்ல இருந்து து அங்க போஸ்ட் ஆஃபிஸ்ல இருந்து அந்த ஃபோன்லயே ட்ரான்சாக்ன்ஷலா முடிச்ட்டு அந்த போஸ்ட் ஆஃபிஸ் அவங்க டெலிவரி குடுத்த வந்ததல்லா டெலிவரினா எடுத் டெலிவரி இல்ல இன்டிமேட்டட் ஆல்ரெடி இன்டிமேட் டோர்லாக்டு அந்த மாரி எதாது அப்டேட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து அப்ற என்னன்ன வருதோ அந்த கணக்க புல்லா முடிச்சிட்டு
ம்
டெய்லி அக்கவுண்ட்ஷீ்ட் இருக்கு அத முடிச்சு நம்ம கணக்கடிச்ச அங்க பேக் இருக்கு அதா டெய்லி பேக்ல தா வரு அந்த பேக்க கட்டி அனுப்பி விடுவோ அதா அங்க போயிடுங்க அகொண்ட் ஆஃபீ்ஸ் போயிடு ஒரு ஒன் ஒன்னு ஒன்னு ஒன் தேர்டி ஒன் தேட்டிக்கு மேல ஒன் தேட்டி ஃபைக்கு மேல அப்டியே பஸ் கிளம்பி வந்து அவ்ளதா முடிஞ்ச்சு எனக்கு அவ்ளதா ஒர்கே டெய்லி ஒர்கே அவ்ளோ தா டெய்லி இதே ரொட்டேட்டா அப்டே ரொட்டேஷனல்லா நடந்துகிட்டே இருக்கு ட்ரான்சாக்ஷன் மட்டு ஒரு நாள் அதிகமா வரு ஒரு நாள் கம்மியா வரு
அ அ அ
ஆ சில நேரங்கள்ல ஏ பி பி எம் லீவ் போட்டா நா டெலிவரி மேனேஜ் பண்ணி நானே பாத்துக்ற மாரி இருக்கு லீவ் போஸ்ட் ஆள் போட்டாங்கன்னா வந்துருவாங்க இல்லைனா மேபி நானே டெலவரி சேத்து பாத்துக்ற மாரிக்கு அன்னைக்கு ஒரு நாள் மட்டு அட்ஜஷ் பன்னி பாத்துக்ற மாரி இருக்கு
புரியுது புரியுதுங்க சார்
மத்தபடி வேலன்னா அதுதாங்க அவ்ளதாங்க அப்ப அப்ப எதா மீட்டிங் அகௌண்ட்ல இருக்கு அகௌன்ட் போட சொல்லுவாங்க மக் மக்கள்ட போய் பேசி அக்கௌண்ட் பிடிங்க மக்களுக்கு அக்கௌண்ட பத்தி லா சொல்லுங்க எடுத்து சொல்லுங்க அந்த மாரி சொல்லுவாங்க அந்த அக்கௌண்ட்ல பத்திலா பேச சொல்லுவாங்களா அது இருக்கு அப்பப்ப மீட்டிங் போட் டு அந்த மாரி மக்களுக்கு இந்த மாரி போஸ்ட் ஆபிஸ்ல இந்த மாரி இருக்கு இந்தந்த ஸ்கீம் இருக்கு
அ அ
அப்படின்னு சொல்லி அக்கொண்ட் போட சொல்றதுக்காக அடிக்கடி வெளிய போற மாரி இருக்கு இவளதாங்க இந்த மாரி ஒர்க் இருக்கு கொஞ்ச கொஞ்சோ
இந்த பிரெகனன்சி காசுன்னு சொல்றீங்கள சார் அது வந் து ஆ எந்த மாரி சொல்றீங்க நீங்க இந்த ஸ்கீம்ல குடுப்பாங்களே இந்த
ஆ ஸ்கீம்ல குடுக்குறாங்கல்ல பிரெக்னன்சி உமனுக்கு இந்த மெடிக்கல் கவர்மெண்ட் இதுல பாத்தீங்கன்னு வெச்சுங்கங்ளே ஒரு மந்த்திலி அந்த இதுக்காக மந்த்லியோ சம்திங் எதோ ஒரு அமௌண்ட் குடுக்குறாங்க அது வந்து இப்ப ஆ போஸ்ட் ஆபிஸ்லதா ஏறது ஐ பி பின்னு ஒரு
இந்த பதினெட்டாயிரம்னு சொல்றாங்களே அந்த அமௌண்ட்டா சார்
ஆ அது தாங்க மேடம் அது பிரிச்சு பிரிச்சு ஏறு
அப்டிங்களா ஆமா ஆமா பதினெட்டாயிர இப்ப நாலாயிரம் இல்ல ரெண்டாயிர அந்த மாரி பிரி
ஆ ஆமா மேக் மேக்சிமம் இப்ப வந்து இப்பலா என்ன பண்ணறாங்கனா ஹாஸ்பிட்டல் வந்து போஸ்ட் ஆஃபிஸ்ல ஓப்பன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிறாங்க எஸ் பி ஐ இல்லனா போஸ்ட் ஆபீஸ் மேடம் மேக்ஸிமம்
அப்டிங்களா இல்லைங்க பாப்பா செக்கேன் பாப்பா எனக்கு பொறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பண்ணா தா அந்த அமௌண்ட் தருவேன் சொல்லிட்டு இது வரைக்குமே எங்க பாப்பாக்கு ஆறு வயசு ஆயிடுச்சு இது வரைக்கு அந்த எனக்கு ரிசிவ் சிவானதே இல்லைங்க சார் அதனாலதா கேக்குறே என்ன டீட்டியல்
ஆமா ஆமா அதை வந்து அப்ளை பண்ணி நம்ம போய் அந்த பிரெக்னன்சிக்கான இது அங்க ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு ரிப்போட் குடுப்பங்க மேடம் அந்த இப்ப அம்மால்லா கொண்டு போய் அப்ளை பண்ணனு ஆதார் காடு எல்லா கொண்டு போய் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட் நம்பர் கொண்டு போய் இதுல குடுத் தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் குடுத்தீங்கன்னா அங்க அந்த குடுத்த இது பண்ணீங்கன்னா அங்க பதிஞ்சு திங்கினா அடுத்த உங்களுக்கு மா அமௌண்ட்டு ஏற ஆரம்மிச்சிரும் மேடம்
அது வந்து ஃபேமிலி பிளான் பண்ணா தா குடுப்பன்னு சொல்லிட்டாங்க சார் ஃபேமிலி பிளான் பண்ணாதா அந்த பேமெண்ட்டு நா உங்களுக் குடுப்பேன்னு சொல்லி
அப்படிங்களா இது இல்ல இது பிரெகனன்சி உமன்க்கு தனியா எதோ அமௌண்ட்டு குடுக்கறாங்க மேடம் அத ஸ்கீம பத்தி எனக்கு தெரியல எடுக்க வராங்களே எனக்கு ஏ போஸ்ட் ஆஃபீஸ் இங்க வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க
எனக்கு ஃபர்ஸ்ட் பபிக்கு கொடுத்தாங்க சார் ஃபர்ஸ்ட் டேபிட் பாத்தீங்கன்னா டுவல் தௌசன்னு ஆ தம்பி போறக்கதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் அது வந்து தடுப்பூசி போடும் போதே அப்பப்ப அந்த மூணு தடுப்பூசி போடுவாங்க இலைங்களா அப்ப போட என்ட்ரி போடுவாங்க அந்த என்ண்ட்ரி போட்டோன்னே ஒ டூ டேஸ் கழிச்சு எனக்கு அந்த பேமெண்ட் அக்கௌண்ட்ல ஏறிடும் பாப்பாக்கு என்ன சொன்னாங்க சரி உங்களுக்கு ஒரு பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க ஃபேமிலி பிளான் பண்ணாதான் பாப்பாவோட காசு நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ங்க அப்படின்னு சொன்னதுனால நான் சரி ஃபேமிலி பிளான் பண்ணா வீட்டுல வந்து நம்ம லேடிஸ் சப்போட்டு யாரும் இல்ல அதனால வும் பண்ண முடியாதா அப்படின்னு சொன்னங்க அந்த பேமெண்ட் இது வரைக்குமே எனக்கு குடுக் குடுக்கவும் இல்ல அந்த நீங்க ஃபேமிலி பிளான் பண்ணாதான் நாங்க உங்களுக்கு அந்த நீங்க அந்த ஸ்லிப் எத்துன்னு வந்து குடுத்தாதான் பேமெண்ட்ட ஏத்துவான் அப்படின்டாங்க நானு சரி போ வேண்டான்டே
அ அது என்னன்னா நான் இப்ப உங்க குடுக்கற வந்து பிரெகனன்ட் லேடி ஸ்கன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு அது சீக்கிம பாத்தோனே டைரக்டா நா தெளிவா பண்ண அகௌண்ட் ஓன் பண்றாங்க நாதான் ஐ பி பி ல அக்கௌன்ட் ஓபன் பண்ணி கொடுத்து நேத்து கூட ஒரு ஒருவத்தங்க வந்தாங்க ஹஸ்பண்ட அண்ட் ஓய்ஃப் வந்தாங்க இந்த மாதிரி ஹாஸ்பிடல இருந்து அக்கௌன்ட் ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க அப்டீன்னு கேட்டாங்க ஐ பி நான் தான் அக்கௌண்ட் ஆதார் கொண்டு வர சொல்லி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்து விட்டேன் அது போய் கொடுத்தா அமொண்ட் ஏறும் அப்டின்னு சொல்லியிருப்பாங்க போல சீம்ம பத்தி கரக்டா இன்னு ஸ்கீம்னு தெர்ல அது அது வந்து ஆனா அமெளன்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் ஏறும் வந்து எடுக்கறாங்க ஒரு நூறு நாள் வேலையெல்லாம் ஏறு இந்த நூறு நாள் வேல அமௌண்டும் போஸ்ட் ஆபிஸ்ல தான் ஏறுது நிறைய அந்தாப் இது முதியோர் உதவித்தொகை பென்ஷன்ல்லாம் வருதுல்ல இதுப்ப அந்த அது அப்புறம் இந்த பள்ளிக்கூடத்துல ஸ்காலர்ஷிப்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எங்களயே போய் டேரைக்டா ஸ்கூல் ஸ்கூ ல்ல கேம் போட்டு அக்கௌன்ட் ஓபன் பண்ண சொல்லி கலக்ட்ரேட்ல இருந்தே ஆ டர் வருது போஸ்ட் ஆபீஸ்லல்லாம் மாத்திட்டு வராங்க நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ல்லாம் கவர்மெண்ட்ல வந்து வாங்கி போஸ்ட் ஆபீஸ்ல வாங்கிற மாறி வந்ததெலாம் பா வந்த ப்ரெக்னென் லேடிஸ்க்னு அமௌண்ட் கொடுக்குறாங்க அது இப்ப நீ அத பத்தி தெளிவான எனக்கு இது தெரியல ஆனா இப் ஏன்ட வந்தே ஒரு ரெண்டு பேரு எடுத்துட்டு போயிருக்காங்க ஏ ஆபீஸ்க்கு வந்தே அமௌன்ட்டு
உம் புரியுது புரியுதுங்க
ஆஹ்
எனக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் பேமெண்ட் எது பண்ணிட்டு இருக்காங்க தெரியல எனக்கு
ஓகே ஓகே ஓகேங்க
தெரியலன்றதுனால தான் சார் நான் உங்கள கேட்டுட்டு இருக்றேன்
சரி சரி சரி சரி நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க என்ன உங்களுக்கு என்ன மாறி ஒர்க் மேச்சர் அந்த மாறி
நான் ஆபீஸ் ஒர்க் தான் சார் பாத்துட்டு இருக்கேன் சிஸ்டம் ஒர்க்கு தான் நானு அது சிஸ்டம் ஒர்க்குப் பண்றதுனால எனக்கு அந்த மைண்ட் ப்ரஷர் அதிகமாவும் இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா சிஷ்டம் ஒர்க்னாலே அப்படியே அ சிஷ்டத்த பாத்துட்டு இருந்தாலே கொஞ்ச நேரத்துக்கு அவ்ளோதான் அதுப் போ ஃபோனே நம்ம ஒரு ஒரு ஒரு மணிநே ரொம்போ கண்டனியூஸா பாத்தா ஒரு மாரி மண்டை வலிக்கிற மாரி இருக்குல தலை வலிக்கிற மாரி இருக்
ம் ஆமாங்க சார் ரொம்பவே இருக்கும் அது எனக்கு டார்ச்ச மாறி இருக்குங் சார் அது
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க
ஏனா டாக்குமெண்டு அதெல்லா எதுனா ஒன்னு வந்துச்சுன் வச்சுக்குங்ள ரொம்பவே மைண்ட் பிரஷர் ரொம்பவே அதிகமா இருக்கு சார்
ஆமா ஓகே ஓகே ஓகே
அந்த மாரி போயிட்ருக்கு எனக்கு கால்ல ஏஞ்சீங்கனா பாத்தீக் என்னாச்சு எனக்கு சா வாழ ரெஸ்ட்டுன் பாக்குறது பாத்தீங்னா நைட்டு தூங்குற அந்த லவன் தாட்டிலர்ந்து மார்னிங் ஃபிப் ஃபையோ கிளாக் வரைக்குந்தா சார்
லவன் தாட்டில இருந்து மார்னிங் ஃபை வர ஏங்க அந்த நேரோ பைய எந்திருச்சுருவான் சமச்சு எல்லாம் பண்ண முடியுங்குளா
பையன் ஏஞ்சிச்சான் அப்டின்றதில்லங்க சார் எங்க சார் ஒர்க் போறாங்க சவன் ஃபிப்டிக்குலா அவுங்குளுக்கு பஸ்ஸு வந்துரு அவுங்ளுக் காலைல அதுக்குல்லாரே நாங்க சமச்சு கால்ல டிஃபன் மதிய லஞ்ச்சு எல்லாத்தியு இல்ல அதுமே எங்குளுக் கு பசங்ள அதுக்கப்புறோ கெளப்பி அனுப்புறது காட்டிமே எங்களுக்கு கொஞ்சோ பிரச்சனையா இருக்குங்க சார் எனக்
கண்டிப்பா கண்டிப்பா
இவ்ங்ள அனுப்பிட்டு இது பண்றது பாத்தீங்கனா கொஞ்சோ இதா இருக் சா அது மாரி டொம்மு டொம்முனு போட்ணுங்கறீங்களாடா எடுக்கறது சார் ஒரு அஞ்சு நிம்ஷோங் சார் ஓகேங்க சார் ஸ்கேன் செகப்பு ஓகே ஆய்கிது அதுக்கு எல்லாத்துக்கு ஓகே